லையா டீசெண்டா வணக்கம் தோழா
ம் என்ன பண்றிங்க சா
ன சாப்ட்டே நீங்க
சாப்ட்டே தோழா இன்னிக்கி காலேஜு போயிட்டு வந் தோழா சும்மாதா இப்பதா வந்த வீட்டுக்கி
தேரி
காலேஜு போயிட்டு வந்தே மெட்ராஸ் யுனிவர்சிட்டிகி செகண் டிகிரியெ இல்லல்ல அட்மிஷ் ன் அட்மிஷன் வேணு பி பி ஜி பி ஜி அட்மிஷ் ன் போல்னா போனப்பயா
ம்
ஹலோ தோழா கேக்குதா
கேக்குது
ஆ கேக் கேக்குது தோழா பி ஜி அட்மிஷன் வாங்லான் போனோ
செரி தோழா
போயிட்டு இனிதா வாந்து இப்பதா வாங்கினு வந்தோ டயடாருக்கு ட்ரைன்ல போயிட்டு வந்தோ சோ வந்தொன்னே தூங்கதா தோண்து தோழா
வேற என்னா பிளான் தோழா படிகிதா போறீங்களா நா காலேஜி போவ தோழா
காலேஜு போறிங்களா நல்லது நல்லது நல்லது படிங்க தோழா படிச்சி வாழ்க்கைல முன்னேறுங்க
தோழா நீங்க சொல்ட்டிங்கள்ல படிகிறந் தோழா
நல்லது நல்லது
சேரிங்
வாய்க் வாய்க்கல எப்பமே முன்னேர்றத பாருங்க தோழா
செரி தோழா
நீ எப்ப போனாலு செரி எந்த பக்கம் எந்த சைடு எந் த விதம் போனாலும் செரி என்றும் உங்களுக்காக காத்திருப்பேன் அன்று நான் காத்திருக்கவில்லை என்றால் உன்னை நான் கண்டுபிடித்து ஒப்படைப்பேன்
செரி தோழா
ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ நல்லா படி ப்ரோ ஏ ப்ரோ காலேஜ் போமாட்ட அது சொல்லு ப்ரோ
சும்மாதா ப்ரே பசங்க யாராவு வெறுப்பா அற வரமாட்டாங்க ப்ரோ ஏங்கூட நா மட்டு தனியா போந்தா இருக்குது
சஞ்சயா
சஞ்சயு வர மாட்றா ப்ரோ நா மட்டுந்தா ப்ரோ போ னே ஆ ஒரு மாச ஆகுமா ஆ ஒரு மாச ஆகுமா ப்ரோ அவ வரத்துக்கு
அப்டியா
ஆமா ப்ரோ
எப்பரா அப்ப நீ எப்பிடிதா ஆபிஸ் இந்த வருஷ லீவுலயே முடிச்சலான் இருக்கிங்ளா என்னா
இதா போயிடுவ ப்ரோ நாளைக்கு ந பசங்களா வர வெச்சுட்டு லீவா அப்ப ஒன்னாந் தேதி அன்னைக்கு போயிருவ ப்ரோ
அவளதா ப்ரோ இல்லன்னா தேட்டி கே போயிரு ப்ரோ
அத்த அரமனா வேலையாவாது ப்ரோ இந்த வாரமே ஒன்னாந்தேதி போய் நேர
வீடியோ எடுத்தியா தோழா
ம்
ட்ரெஸ்ஸு இங்க
ட்ரெஸ்ஸு இல்லக்கா
ட்ரெஸ் இங்க இல்லையா தோழா
பணம் இல்லை
பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருக்க இல்
அத்த
நாலு காசி இருந்தாக்கா நாலு துணி போட்டுக்கலா போட்டுக்கினு
தோழா
தோழா
ஏய்
ஆ அந்த மேரி நீ ட்ரெஸ்ஸு எத்துனு ஸ்டைலா போங்க தோழா காலேஜ்ஜிக்கு
தோழா அதுக்குதா தோழா ட்ரை பண்ண
நீ எங்க ஸ்டைல்லா இருக்கறீங்கோ
ஒரு அகனா ஒரு ரெண்டாயிரோ அனுப்பியூடு தோழா
ஐடோநோ ஐடோநோ தோழா டூ டவுஷன்
யா தோழா நீங்க தா சம்பாரிச்சீங்களே
ப்ரோ இட் நாட் பீச் ப்ரோ நெக்ஸ்ட்டு ப்ரோ
தோழா சேரி தோழா வேற என்னா தோழா வேலைக்கு எங்கூ போலையா தோழா
வேலைக்கு தா தோழா போனு இப்ப ரெண்டு மாசோ எக்ஸ்சல் எல்லாத்தையூ கத்துகுன்னு அப்பறோ எங்கனா போனு தோழா
கரஸ்ல இருக்காங்களா
இப்ப கரேஸ்ல போட்டு வந்துருவே இன்னு ஒரு ஒரு ரெண் ரெண்டு நாள் கழிச்சு அட்மிஷன்லா ஃபாம் பிள் டே அதுக்கப்றறோ நெக்ஸ்ட்டு மூணு மாசோ எக்ஸல்லு டேலி எல்லாமே கத்துக்குணு
செரிக்கா
அப்பறோ அப்பறோ ஒன்றர வருஷோ வேலக்கி பேயிடுவே
நல்லது நல்ல தோழா
எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வேற எங்கனா அந்த கம் அந்த எம்பிஏ முடிச்சுடுவே வேற எந்த கம்பனியா ஹெச்சாரா போயிடுவே
செரி தோழா நல்லது தோழா நல்லது நல்லது
அப்டி தா தோழா நம்ம வந்து எப்பிமே நா வந்து படிக்க எப்டி தோழா இருந்தே தெரிமா அந்த காலேஜி டானா
ஆமா தோழா பாத்துக்றே தோழா உங்கள நானு நீங்க வந்து ஒரு செமையா நீங்க இருப்பிங்க தோழா நா பாத்துக்குறே நறைய நா உங் உங்க கிட்ட பேச முயற்சி பண்ணிருக்கே ஆனா உங்ளோட கூட இருக்கவங்க யாரு பேச உட மாட்டாங்க ஏனா நீங்க ரொம்ப சேஃபா அவங்கள உங் கிட்ட கிட்டே வுடமாட்றாங்க அவங்கிட்ட அவங்கிட்ட ரெக்மெண்டேஷன் வாங்கி தா அவங்க கிட்டயே பாக் உடுவாங்க
ஆமா நம்மகிட்ட நம்பளே போடுவானுங்க பட்டுனு
ஆமா தோழா நீங்க வேற கத்தி கன்னு அத வச்சுன்னு இருப்பீங்க போல
அதா தோழா நா வந்து அத அதனால தா தோழா இப்ப நா இதுக்கப்பறமாச்சு நம்ம படிக்கணு அப்ப அப்டினு எனக்கு ஒரு எண்ணோ வந்துது செரி ஓகே இதுக்கப்றோ வாழ்க்கைல முன்னேறணு நா கொஞ்சோ வந்துறே தோழா
செரி தோழா
ம்
இதா தோழா எது போலயா
இல்ல தோழா இன்னைக்கு கேட்ரிங் இருக்காது தெர்ல்ல பசங்க ஏழு பேரு இருந்தானுங்கோ
ஏ தோழா
தெர்லயே கூட்டுன் போல விட்டு
இன்னைக்கு இருக்கா தோழா நீங்க நானு நீங்க முன்னூரா தா தரீங்லா உங் ஃப்ரெண்டுக்கு
ஆமா தோழா நானூத்தம்பரா தா முன்னூர்வா தந்துக்குறா சோ எங்ளுக்கு முன்னூர்வா தா தோழா அது
நீங்க அச்சிக்கிறீங்ளாமே காசு
நாங்க அடிக்கிலயே எங்க மேல தா அவங் அடிக்கிறா
தோழா நீங்கதா அடிக்கிறீங் சொல்றா அவ ஃப்ரெண்டு
சொல்தா உடு ப்ரோ
அப்டி அறிவு அப்டி சொன்னிங்க்குறா நீங்க சம்ம ஆளு தோழா ஆனா நீங்கோ எல்லாரு ஏ வரீங்கோ உங் ஃப்ரெண்டு கிட்டயே
யோ அப்பில்லா இல்லையா நா யாருகிட்டிமே எதுமே கேக்கலையா
செரி தோழா
ஆ யாரு கிட்டே ஒரு ஒதுபா வந்து அந் அந்த ஒரு ரூபாய்க்கு தா ப்ரோ நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்ரோ ஒத் இப்போ நம்ம செய்ற வேல தா அவ செய்றா அவன் மேல் நா வெத்து நம்ம என்னா வரு போது சொல்லு இத்தி நம்ம பையனே நம்ம பையன் சொல்லு இப்போ அவ அந்த நானூறுபாயிக்கு ஒஸ்தா அவ அந்த அவ உயிர் தா ம்ச் அந்த கூ அந்த கஷ்டப்படுறதுக்கு வரா அங்கிருந்து. புரியுதா இப்ப நம்ம அதுலையே புச்சுனா ம்ச் புறோ அவனோட கஷ்டத்துக்கு நம்போ ஊதியோ இல்லாம போயிருதுல்ல. கேக்குது ப்ரோ அப்போ அந்த கஷ்டத் தேடிதா ப்ரோ அவ போனு அந்த கஷ்டத்துலனா அந்த கஷ்டத்துமேல இவ வரணு ப்ரோ
டெய்லிக்கா
அதாவது சொல்றேன் ப்ரோ நா ஏன் ப்ரோ புடிக்க போறே அவ கஷ்டப்படுறத அவ சம்பாதிக்கிறா அவனுக்கு காசுப்ப்ரோ. இல்ல ப்ரோ சாப்பிடல ப்றோ இன்னு
எங்கிட்ட சாப்பிட்டேனு சொன்னீங்க சென்ரல்லு ஏன் தோளா நீதா சாப்புட்னுக்கிற போனா வையிடானிங்க
மா மார்னிங் இருந்து சாப்பிடுல ப்ரோ.
தோளா நீங்க ஏ கிட்டேயே அதேயே குடிக்கிறீங்க எரிதகளானா மாத்ததகாதளவ ன்ன மாத்திரையா தூக்க மாத்திரையா?
இல்ல ப்ரோ இந்த மேரி எனக்கு கொஞ்சோ அப்பண்டக்ஸ் இருந்தது.
அப்பண்டைக்ஸ் பேரி தோளா நள்ளது நடக்கு தோழா.
சோ சோ நா மாத்திர போட்டு சாப்பிட்டுனுக்கறே
செரி தோளா நாளைக்கு தோளா
பன்ரன் தோளா நீங்க என்ன பண்றீங்க தோளா
நா ஒண்ணு பண்ணுல தோலா வீட்டுலதா இருக்கே நீங்க எதனா வேல இருந்தா புடிச்சு குடுங்க. பாக்க தோழா
என்ன சாப்பிடிங்க தோளா
ரசம்.
ரசமத்துருதா நல்லது தோளா
செரி தோளா
பதத்தம்.
தோழா புரியல
பதத்தம் பதத்தம்
பதட்டம்னா
ஆ க தொட்டுக்கத் தோளா
தொட்டுக்கவா தோளா கத்திரிக்கா. கத்திரிக்கா ரயிட்டா கத்திரிக்கா ரயிட் கத்திரிக்கா ரயித்தா
ரைட்டால
ம் கத்திரிக்கா ரயித்தா ம் தோளா இதுக்கு வெப்பாங்களே கத்திரிக்காவ இரு சொல்ற தோளா டிஸ்ஸு அது எப்பிடி செய்யிணுனு சொல்ற பாரு தோளா கத்திரிக்காவ நீட்டு நீட்டா அஞ்சிக்கணு
ஆ
கழிவிக்கிணு கை கழிவி எண்ண ஊத்தினு கடாயில எண்ண ஊத்திட்டு. மொளகா தூளு உப்பு எல்லா போட்டு ந தோளா அப்ப கத்தி கத்திரிக்கா பஸ்டு வதக்கிடுனு அப்ப அ ஆ மொளகா தூளு உ ப்பு சால்டு கர மசாலா மீன் மசாலா கரி மசாலா சிக்ஸ்டிஃபைவ். எல்லா மசாலா போட்டு சாம்பார் தூளு
ஆ
கேக்குதா தோளா ஹலோ தோளா ஆ அதெல்லா போட்டு நல்லா வதக்கிர்ணு நல்லா போட்டு செ அப்புறோ இது பண்டு நல்லா மீடியம் சிம் அ சிம்ல வெச்சுறணு அடுப்ப
ஓகே தல
அதெல்லா வெச்சுட்டு நல்லா கழிகிட்டு நல்லா அத இது பண்ணிட்டு வடி கட்டி அப்புற தொக்காயிடு ஆவி ஆவிய புடிச்சிட்டு ஆலில எடுத்து அப்றமா அது வந்து டிஸ்சு தல
இதுபேரு என்னா என்னாத் தல பேரு
கத்திரிக்கா பஜ்ஜி
கத்திரிக்கா பஜ்ஜா கத்திரிக்கா பஜ்ஜா ப்ரோ கத்தரிக்கா பஜ் ஜி வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ
சூப்பர் ப்ரோ நல்லதுதா இருக்கு ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்க
ப்ரோ மொளகா பஜ்ஜி வாழக்கா பஜ்ஜி அந்த பஜ்ஜி இந்த பஜ்ஜில்லா கேள்விப்பட்டிருக்க ப்ரோ ஆனா ஏ வாழ்க்கையில இன்னிக்கி தா ப்ரோ கத்திரிக்கா பஜ்ஜியே கேள்விபட்றே ப்ரோ இது கத்திரிக்காய் பஜில இருக்காது ப்ரோ
கத்தரிக்கா பஜ்ஜி தா ப்ரோ அது பேரு செரி ப்ரோ செரி ப்ரோ டைம் ஆயிச்சு ப்ரோ
நன்றி ப்ரோ பாய் ப்ரோ ஓகே